ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கோங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஓ நல்லா இருக்கேங்க கொழந்தைங்கள ஸ்கூலுக்கு போயிட்டாங்ளா
இல்லங்க தூங்குறாங்க வீட்டுலதா இருக்காங்க
சேர் செரிங்க
கொழந்த என்ன பண்றா பொண் குழந்த
ஆமாங்க உங்ளுக்கு பையன்லங்க
ஆமாங்க எனக்கு பையே உங்களுக்கு பொண்ணு எனக்கு பொண்ணு வேணுனு ஆசையா இருக்கு காலேல ஒரு குழந்தை வந்துச்சுங்களா பக்கத்து வீட்டு கொழந்த ஹலோ
ஆ ஆ சொல்லுங்க கேட்டுட்டு இருக்குது
அந்த கொழந்த வந்து பக்கத்து வீட்டு கொழந்த ஃபங்க்ஷன் போறேனு சொல்ட்டு வந்துச்சி அதுக்கு அழகா மேக்கப் வேற பண்ணணுங்ளா அது பாத்துட்டு பொன் கொழந்த வேணுனு ஆச வந்துருச்சுங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்ல எனக்குமே பெண் கொழந்தைதா வேணு ஆசப்பட்டே ஆனா அதே மாரி அதே மாரி வந்து பொன் கொழந்தையே பெறந்துருச்சி அப்பறோ பாத்துட்டீங்கன் அப்பறோ பாத்துட்டீங்கன்னா வந்து ஆ நல்லா மேக்கப் பண்ணுவேங்க நல்லா வந்து கொழந்தய க்கே நல்லா இது பண்ணணுனு ஆசையாவே இருந்துதுங்க எங்க ப்ப மாமியாருக்கு வந்து ரெண்டு பையனுங்க அதுக்கப்பறோ வந்து ரெண்டு பையேங்க எ மாமியாருக்கு அது வந்து அவுங்களுக்கு ஆச என்னனா புள்ள வேணும்ப்பே
சேர் செரிங்க அ பொண்ணு கொழந்த பெறந்து ஆஸ்ப்பட்டுக்கு பொண் பொண் கொழந்தய பெத் திங்க ஆனா இந்த காலத்துல இப்ப ஒரு பெண் கொழந்தைய வளத்துறது ரொம்ப சிரமமாயிருது இல்லைங்ளா
ஆமாங்க
போகைல வரைல பாத்துக்கு பாத்துக்கணு அப்பறோ அது எங்க போனாலு நம்ம கண்காணிப்புலே வச்சி இன்னு ஸ்கூலுக்கு அ அம்பிச்சுவிட்டாலு நம்ளுக்கு பிரெச்சன என்னதா பண்றது பாருங்க உலகத்துல எப்டி இருக்குன்னு பெண் கொழந்த வளத்துறது இந்த டைம்ல ரொம்ப கஷ்டோங்க நீ எப்பிடிதா கரு கருக்குன்று இருக்கணு போல நீங்க
இப் பாத்துட்டீங்கன்னா என்னன்னாங்க ஒரு நிம்ஷோ நா பேசிக்கிறேங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா என்னன்னா ம் ய வ்வ ப பாப்பா வந்து இப்ப காலேல கொண்டு போய் எங்க வீட்டுக்காரு விட்ருவாரு சாந்தர நாதா கூப்பு சாந்திர நாதா கூப்பிட்டு போவங்க இப்பவ் குட்டச் பேட்டச் இதெல்லா சொல்லிதா அம்ச்சி விடுவங்க நானு
ஆ பரவா ல்ல பரவால்லய்ங்க நல்லது நல்லதுங்க
நா வந்து பேசிட்ருக்க பேசிட்ருக்க ஆ இப்ப வந்து அவ வந்து வந்தாளுங்க பக்கத்துல பாத்துட்டு இப்ப நானு எங்க வீட்டுக்காரு உக்காந்து பேசிட்ருந்தோ அப்ப வந்து என்னன் சொல்ட்டு சொல்றா அ நாங்க வந்து உக்காந்துரு ஆ நாங்க ரெண்டு பேரு உக்காந்துட் சொல்லிட்ருக்கு போது ரெண்டு பேரு உக்காந்துட்ருக்கோ இப்பிடி இப்படி உக்கான்ருந்தா அவ வந்தா இப்டி உக்காந்திருந்தா அவ வந்தா வந்துட்டு அ ஃபோன்ல பாத்துட்திருந்திருப்பாலாகான்ட்டு இருக்குங்க அது வரிக்கு நா குட்டச் டச் பேட்டச்னு எதுமே சொல்லி குடுக்கலங்க அம்மா குட்டச்னா என்ன பேட்டச்சுன்னா என்ன அப்டின் சொல்லி கேட்டாளுங்க அப்ப வந்து நா இருந்துட்டு என்ன சொல்லு குட்டச்சுனா என்ன பேட்டச்சுனா என்னன்னு கேட்டாளுங்க அப்ப நா இருந்துட்டு என்ன சொன்ன இந்த மாதிரி அ குட்டச்னா வந்து அ உனை வந்து ஆ நா ஒரே வார்த்த சொல்லிட்டேங்க குட்டச்சும் இல்ல பேட்டச்சும் இல்ல சாமி யாருமே டச் பண்ண விடக் கூடாதுன்னு நா சொல்லிட்டேங்க
சேர் சேரிங்க எல்லா இந்த குட்டச் பேட்டச் வீடியோ இருக்குங்க அது போட்டு வேணா காட்டுங்க அவுங்களுக்கு அது புரியும் இல்லைங்க
எ புரியுதுங்க நான் இருந்துட்டு என்னங்கறேன்னா யாருமே அவளை டச் பண்ண வேண்டாங்க அதுதான நல்லது குட் குட்டச் பேட்டச் அப்பறம் இருக்கட்டுங்க யாருமே அவள வந் யாருமே அவள வந்து டச் பண்ண கூடாது இல்லைங்களா
ஆமா கரெக்ட்
ஆ அதுதான் இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து வெளிய என்னென்னமோ இருந்துச்சு
ஆமாங்க இந்த பிள்ளைகளை பாதுகாத்துறது ரொம்ப கஷ்டங்க இப்போ பெண் குழந்தைவரா வர வரும்ன்னு சொல்லி பெத்துட்டு இருந்தோம் இப்ப வேண்டாம் வேண்டாம் அப்டின்னு இருக்குங்க
ஆமாங்க அந்த காலத்துலேல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கனா
இந்த மார் நம்மள புரிய வச்சிருச்சிங்க
அந்த காலத்துலில்லாம் பாத்துட்டீங்கன்னா பெண் குழந்தை பிறந்ததுன்னா கள்ளிப்பால் இந்த மாரில்லாம் வந்து குடு த்து இது பண்ணுவாங்க
ஆமா அதையா அது வந்து அது சட்டமே வந்து தட பண்ணி அது அந்த மாரி பண்றவங்கள வந்து அ தப்புன்னு சொல்லி புரிய வச்சு எல்லா குழந்தைங்களும் ஒன்று தான்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப நம்ம பெண் குழந்தையே பிறக்கட்டும்னு நம்ம சொல்லி சொல்லி நம்ம பெத்துக்குறோம் ஆனா இப்ப இந்த கட்டத்துல வந்து வேண்டாம் அப்டின்னு நம்மளே முடிவெடுக்கிற மாரி ஆகுது வேண்டாம் யார் நம்ம பாத்துக்குறது யாரையும் நம்பி பாத்துக்கவும் சொல்ல முடியாது அவ அக்கம் பக்கமும் விட முடியாதுங்க என்னத்த சொல்றதுங்க இல்லைங்களாங்க
கண்டிப்பாதாங்க எனக்கும் அதே பயம்தான் எங்கேயுமே நா விட்ற மாட்டேங்க என் தங்க ச்சி வீட்டுக்கே என் குழந்தைய நா விடவே மாட்டேங்க
ஆமாங்க கரெக்ட்டுங்க
அப்பறம் பாத்துட்டீங்கன்னா வந்து எ தங்கச்சி வீட்டுக்கும் கூட நான் விடுறது இல்லைங்க
செரி தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு தானேங்க
ஆமாங்க பொண்ணுக்கு ரெண்டு வயசாச்சு
சேர் சேர் சேரிங்க நல்லதுங்க நல்லதுங்க ஆ பெண் பெண் குழந்தைக்கிய நிறைய கிளாஸ் அனுச்சுல்லாங்க காரத்தை கிளாஸ்க்கு சிலம்பம் கிளாஸ்க்கு நறைய கிளாஸ்க்கு அமிச்சு விடுங்க பாப்பாவ
கண்டிப்பா அமுச்சு விடுவாங்க உங்க அக்காவுக்கு என்ன குழந்தைங்க
பெண் குழந்தைங்க அவங்களுக்கு பெண் குழந்தை தாங்க பொறந்திருக்கு நேத்தா பொறந்துச்சு
பரவாயில்ல பரவாயில்லைங்க இப்ப பாத்து இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து எப்டின்னா அ இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து இப்ப குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்க வளர்த்துறது பிரச்சனை இல்லைங்க அந்த குழந்தைங்கல வெளியே அனுப்புறக்கும் பயமா இருக்கு எங்க ஃபங்க்ஷனுக்கும் பயமா இருக்குது எங்க போனாலுமே வயித்த வந்து இப்ப பெரியவங்கலா சும்மா ஒரு உதார்ண்த்துக்கு சொல்லிருப்பாங்க வே பெரியவங்கலா வந்து வோ பெண்கோ புள்ளைய பெத்துட்டு வயித்ல நெருப்பு கட்டிட்ருக்க வேண்டிதா இருக்குது அப் அப்டின் சொல்லி ஒரு உதார்ண்த்துக்கு சொல்லுவாங்க அது அப்புடியே நம்மளுக்கு தெரிதிலங்க சின்ன பிள்ளையா இருக்குமோது நம்ளுங்க இப்ப உங்க அம்மா எங்க அம்மா
இப்போ ஆம்பள பைய்லுக பசங்களே வந்து பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிது இருக்குங்க இனி பெண் குழந்த இதுக்கு மேல பாதுகாப்பா இருக்கணும் போலய்ங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெட்தா ஆம்பள பசங்க ஆமாங்க நீங்க சொல்றது கரெட்டுதா ஆம்பள பசங்கலா வந்து போ அவங்களையு பாத்துக்கறது இப்ப இருந்தே வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி வளர்த்துணுங்க இப்ப இருந்தே பெண்க்கு
இப்ப எப்பிடின்னாங்னா ஆம்பள பையன் இருக்குனா இப்ப வந்து நம்மளே வீட்ல வந்து மாடல் ட்ரெஸ் போட்றது அந்த மார்லா வந்து இருந்துக்ணு யா யா அப்டி இருந்துட்டோம்னா இப்ப வெளில யாராச்சு மாடல் ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்கனா பசங்க வந்து அவுங்களே வந்து பாக்க மாட்டாங்க என்ன இது புதுசா இருக்கு என்ன இப்புடி இருக்கு கால் தெரியுது கை தெரியுதுனு பா க்க மாட்டன் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டு நம்ம பழக்கிட்டோம்னா நம்ம அம்மாவு இப்டிதான போட்ருக்காங்க அப்டின் அவுங்குளுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு தாட் வந்துரு கரெக்ட்டுங்களா
கண்டிப்பாங்க இப்ப பாத்துட்டீங்க இப்ப பாத்துட்டீங்கனா வந்து கொழந்தைங்கல வந்து கண்டிப்பாங்க பெண் குழந்தை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க நமக்
நெறையா ஆமாங்க அதுனால பிரச்சனை இல்லைங்க இப்போ சே நம்ம சிறப்பிது அ காவல் அப்டின் கூட வந்திருக்குன் சொல்றாங்க அதுனால நம்மளுக்கு இப்ப பற பிரச்சன இல்ல
அப்படி இருந்துமே வந்து நம்மளுக்கு நெறையா வருது ஆனா இருந்தாலு வந்து
பண்றவ்ங்க ஒன்னு பண்ண முடியாதுங்க பண்ணிதா ஆவாங்க நம் பத்ரமா வச்சுக்க வேண்டிதா எவுளதா நம்ம பாத்து பாத்து வச்சுக்கிட்ருந்தாலு எதாது ஒன்னு நடந்துருது நடக்காம நம்ம பாத்துக்குவோங்க நம்ம ப பெண் குழந்தைய வந்து அவ்ங்க இப்டிதா வளர்த்தணுங்கிற மாரியு நம்ம வந்து வளர்த்தி காட்டணுங்க நாலஞ்சு பேத்துக்கு வந்து நம்மொரு எ முன்னோட்டியா இருக்கணுங்க
கண்டிப்பாங்க இப்ப பாத்துட்டீங்கனா ஒரு த ஆ நான் ஒன்னு சொல்லிக்கிற இப்ப என்னனா வந்து ம் கா அ பெண் குழந்தைகள் வந்து அ நம்ம கவனத்திற்கு வச்சிருக்குணுங்க இப்ப பாத்துட்டீங்கனா எங்யாது வந் து பக்கத்து வீடுனாலுமே நம்ம வந்து நம்பி விடக்கூடாது யாரு எந்த வீட் டுக்கு ரிலேட்டிவ் வந்தாலு வந்து இது பண்ண கூடாது வந்து பக்கத்துல உட்காந்து வச்சு பேசக்கூடாது இப்டிலா பாத்தீங்கனா கொழந்தையே வளக்க முடியாது அது வேற இருந்தாலுமே நம்ம வந்து து எனக்குமே சோ பெண் குழந்த வேணுன் ரொம்ப ஆசதாங்க ஆசையோடதா பெத்துக்கிட்ட அப்ப இப்ப நடக்கறதெல்லா பாத்துக்கிட்டீங்கனா ரொம்பு பயமா வேற இருக்குங்க என்ன சொல்றதுனே தெர்லைங்க எப்புடிதா நம்ம கொழந்தைங்குலெல்லா வளத்தி எதுனா என்ன எனக்கு ஒன்னுமே புரிய மாட்டேங்குது
சேரி விடுங்க நமக்கு நெறையா காவலும் நிறைய பேரு காவல்காரங்களும் ஆ சிறப்பு பெண்ணா வந்து நெறையான்னா நம்ள் காவல்க்கு அன்ப்ச் சிருக்காங்க நெறைய நீங்க குட் பேட் டச்சும் அவளுக்கு சொல்லிக் குடுங்க வீடியோ காமிங்க இதா இப்டிதா இரு டூர் இப்டிதா பண்ணுவாங்க டேய்லியு ஒவ்வொரு வீடியோ போட்டு காட்னீங்கன்னா அவள்க்கு தெரிஞ்சுடும் அப்றோ நீங்க ஒரு க கராத்தே க்ளாஸு சிலம்பம் க்ளாஸ்க்கு ஆ அப்றோ பாக்சிங்க்கெல்லா அமுச்சு வுட்டீங்கன்னா ப்ரச்சனையே இல்லைங்க
ஆமாங்க கண்டிப்
எத்தன பேரு என்ன பண்ண நெனச்சாலு அடிச்சு போட்டு நம்ம பாட்டுக்கு வந்துர்லாம் அந்த மாரி பெண்ண வந்து நம்ம வளத்தணு பயத்த பயக்காம நம்ம வந்து தைரியமா இருக்குற மாரி நீங்க அவள வள‌த்து வுட்டீங்கன்னா ப்ரச்சனையே இல்லைங்க எதுக்கு வந்து பயப்பட வேண்டியதுல்லைங்க
ஆமாங்க கண்டிப்பா தான் வந்து நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க நானு வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்றேங்க பயப்படாம கராத்தே கிளாஸ்க்கு ஆமா கண்டிப்பா வந்து இப்ப சொல்ல போனா நீங்க வந்து கராத்தே கிளாஸூ சிலம்பம் கிளாஸ் இதெல்லாம் சேத்தி வுட்டன்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட்டாவு இருக்கும் ரொம்ப இதுவுமா இருக்குங்க சேரிங்க சரி வேல இருக்கு அப்றோ மேல கூப்ட்டுங்களா ஆ சேரி வக்கிறேங்க
சேரிங்க